ஹலோ?
ஹலோ?
ஹலோ கேக்குதுங்ளா?
ஆ கேக்குதுங்க உங்குளுக் கேக்குதுங்ளா?
அ எனக் கேக்குதுங்க என்ன வண்றீங்க?
நா சும்மாதாங்க இருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க?
நானு சும்மா தாங்க இருக்கேம் சாப்ட்டாச்சுங்களா?
ஆ இல்லங்க டைம் ஆகுங்க நீங்க சாப்ட்டிங்ளா?
ஆ நாங் சாப்ட்டாச்சுங்க என்ன சமையலுங்க?
இன்னிக்கு சமையலாங்க இன்னிக்கி பாசி பருப்பு கொழம்புங்க.
அது பாசிப்பருப்பு கொழம்புங்ளா அத எப்டிங்க வெக்கிறது?
அதுங்ளா அது வந்து உ ஏங்க நீங்க வந்து குக் பண்ண போறீங்ளா?
இல்லைங்க அது சும்மா ப ட்ரை பண்லான் தா சொல்லுங்க நா பாத்துக்குறே.
ஓகேங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பாசி பயிர் நல்லா வா நல்லா கொஞ்சோ ரோஸ்ட்டு பண்ணி ட்டு கொஞ்சோ குக்கர்ல வேக வெச்சுகுணுங்க.
ன்னா ஓகேங்க.
ஒரு நால்ல இருந்து அஞ்சு விசில் வந்து நீங்க விட்டுக்கோங்க அதுக்கு விட்டுட்டு அத ந அது அப்புற கொஞ்சோ கொஞ்சோ வந்துட்டு அதோட கடுகு கருவப்பில்லா போட்டு வடசட்ல கொஞ்சோ எண்ண ஊத்தி கடுகு கரோப்ல போட்டு இது பண்ணிட்டு நீங்க வேணுனா பச்ச மிளகா போட்டுக்லா. தட்டி வரமிளகா கூட நீங்க போட்டுக்க அத நல்லா இது பண்ணிட்டு அப்றோ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கொஞ்ச நல்லா கொதிக்க விட்ருங்க அத கொஞ் தண்ணி ஊத்தி.
ம் சேரிங்க.
கொதிக்க விட்டுட்டு இந்த பருப்பையு வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சொ உப்பு பெருங்காயோ இந்த கொஞ்சோ பு அந்த ஜீரக மெளகெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு வேக வெச்சி கொதிக்க விட்டது எறக்கிருங்க.
ஆ ஓகேங்க.
ஏ உங்குளுக்கு ரொம்ப புடிக்குங்ளா?
இல்லைங்க சும்மா ட்ரை பண்ணி பாக்லான் தா எப்பவும் போல ஒரே மாரிதா வீட்ல பண்ணிட்டுக்காங்க இது கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்தே அதா. பண்லான் சொல்லிட்டு தாங்க.
ஒகே ஓகேங்க உங்குளுக்லா குக் பண்ண தெரியுங்ளா?
எனக்குல்லா தெரியாதுங்க வீட்ல அம்மா பண்ணுவாங்க இனிமேல் ட்ரை பண்லான்டுக்கங்க.
ஓகே ஓகேங்க பண்ணுங்க பண்ணுங்க அம்மாக்கு கொஞ்சோ ரெஸ்ட்டு விட்ட மார்ருக்கு.
ம் ஆமாங்க அங்கங்க மழைய மழைங்ளா இல்ல வெய்லுங்ளா?
இல்லைங்க இங்க கொஞ்ச கிளைமேட் கொஞ்சோ கூலிங்கா தாங்க இருக்கு மழ வந்தாலும் வரலாம்.
சேரிங்க.
அங்க மழைங்ளா?
நா ஆமாங்க மழை பெஞ்சிட்ருக்கே
சேரி சேரிங்க அப்ப இன்னிக் ஒர்க்குக் போலீங்ளா நீங்க
இன்னிக்கு லீவுங்க
ஓகே ஓகேங்க வெளியெல்லா எங்யு ப்ளான் இல்லைங்ளா
வெளியெல்லா அது மாரிலா எது ப்ளானு இல்லைங்க
ஓகே ஓகே
நீங்க எங்யு வெளிய போலீங்ளா
நானும் வெளியலா இனய் இப்போதைக்கி ப்ளான் இல்லங்க சண்டே இது பாத்துக்லாங்க
சேரி ஓகேங்க வீட்ல நீங்க ஒரு ஆள் தான
ஆ ஆமாங்க நா ஒண்டிதா
ம் சரிங்க அம்மாப்பால இல்லைங்ளா
அம்மா அப்பால்லா இருக்காங்க அவங்க இல்லாம எப்படிங்க வீட்ல நா ஒரே பொண்னான் கேட்ட மாரி இருந்துச்சுங்க
உம் சேரிங்க அவங்க என்ன பண்றங்க
அவங்கல்லா வந்து அவங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்கங்க
சேரி ஓகேங்க இங்க எல்லாரு ஊருக் போய்ட்டாங்க
ஓகே ஓகே நீங்க போலீங்ளா ஊருக்கு
இல்ல இல்லங்க நா போலிங்க
ஓகேங் ஏங்க லீவு தான இப்பய் என்ஜாய் பண்ணிட் வந்துருக்லால வீட்ல தனியா இருக்குற்த்துக்கு
இல்லைங்க போய்ர்க்லா ஆனா நாள்க்கி வேல இருக்குங்ளா எட்டுதுங்க போய்ட்டு வந்தா லீவ் ஆய்ரு
ஓகே ஓகேங்க சாட்டடே உங்களுக்கு டூட்டிங்ளா
ஆ ஆமாங்க இருக்குங்க
ஓகே ஓகேங்க வர்க்கல்லா எப்டிங்க போயிட்ருக்கு பரவால்லிங்ளா
இன்னாங்க அது நல்லா போய்ட்ருக்குங்க
ஓகே ஓகேங்க இப்ப ஜாலியா போதுன் சொல்லுங்க டெய்லி வர்க்கு ஆ எனக்கு கொஞ்சோ போரிங்கா தாங் இருக்கு
உம் ச்சேரிங்க
எங்கெங்க கம்பெனிலல்லா ட்ரிப்பல்லா கூட்டிட் நா ச்சும்மா ஹவ் ஹது ஒர்க்ஃப்ரம் ஹோம் மாரி பண்ணிட்ருக்கேங்க
உம் ச்சேரிங்க
நீங்குங்க நீங்க வீட்ல இருந்து பண்ற மாரி இல்ல கம்பெனி போய் பண்ற மாரிங்ளா
இல்லைங்க நா ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ற மாரி தா
ஓகேங்க ஓகேங்க ஆஃபீஸ்ல ட்ரிப் எல்லா கூட்டிட் போவாங்ளா
ஆமாங்க என்னே மே மன்த்து மட்டு கூட்டிட் போவாங்க
ஓகே ஓகேங்மோஸ் சம்மர்ல என்ஜாய் பண்ற மாரி
உவோ ஆமாங்க அது மாரிதா
ஓகே ஓகேங்க இது வரிக்கி எங்கெங்க போய்ர்க்கீங்க
இதுவரைக்யு லடாக் போய்ருக்குங்க
ஓ அவ்ளோ தூரல்லா டாராவல் பண்ணிர்க்கீங்ளா
ம் ஆமாங்க அத பைக்ல ட்ராவல் பண்ணுதுது
ஓகே ஓகேங்க பைக்ல அவ்ளோ லாங் போறீக் இம்மா உங்க உங்க்கு உங்க ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸு எப்டிங்க இருந்துச்சு
அது சூப்பரா இருந்ச்சுங்க
உங்குளுக்கு பைக்ல ரைடு போடுறதுதா ரொம்ப புடிக்குங்களோ
அது ரொம்போ புடிக்குங்க உங்குளுக்கு புடிக்காதுங்களா
ஆ ஏ மோ யாருக்குங்க புடிக்காம இருக்கோ எனக்கோ ரொம்போ பிடிக்குங்க பட் நானு எனக்குதா பைக் போட்டு தெரியாதுங்ளே
இன்னோ அவரு கூட போங்க ட்ராவலு
செரிங்க செரிங்க பாக்கலா பாக்கலாங்க நம்மளே சோலோவா கத்துட்டு போய்க்கலாங்க
ம் செரிங்க
அப்புறோ
அப்புறங்க நைட்டுக்கு மதியானத்துக்கு என்ன சமையலு
மதியத்துக்கு நா சேத்தே பண்ணிட்டேங்க
என்ன சொன்னாங்கங்க
இல்லங்க மதியத்துக்கோ சேத்தே சமச்சிட்டு ஒட்டுக்காகவே மார்னிங் ஆ ஆஃப்டர்நூனுக்கு சேத்தே சமச்சாசுங்க
ம் செரிங்க
அங்க அம்மாவோ அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன் சொன்னீங்க குக்கிங் யாரு நீங்களே பண்ணிட்டீங்ளா
இல்ல இல்ல பண்ணி வெச்சுட்டு போயிட்டாங்க
ஓகே ஓகேங்க வாய்ஸு போட்டு இப்பதா லேட் இப்பதா எழுந்தீங்க போல லீவு டைமுனால
ஏ ஆமாங்க இப்பதா எந்திரிச்சு செரின்னு சொல்லி கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேங்க
ஓகே ஓகேங்க
ஃபெஸ்டிவெல்லா ஏதாச்சு இருக்குங்களா உங்க ஊர்ல
ஃபெஸ்டிவெல்லா இப்போதிக்கு இல்லங்க ஆடி மாசோ தா உங்க ஊர்ல
எங்க ஊர்லலா அப்டி எதோ இல்லைங்க
ஓகே ஓகே ஏங்க உங்க ஊர்ல நோம்பியெல்லா போட மாட்டாங்களா கோவில் திருவிழா அந்
இல்லங்க அது ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் ஆ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க வெப்பாங்க
ஓகே ஓகேங்க அதெல்லா எப்டீங்க இருக்கோ நல்லா இருக்கோங்களா
ம் நல்லா இருக்குங்க
கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலாங்க இல்ல இப்புடி இப்ப ரீசென்டா கட்ன கோயிலுங்ளா
இல்ல இல்ல இல்ல அது பழைமை வாய்ந்த கோயில் தாங்க
ஓகே ஓகேங்க அப்ப அடிக்கடி அடிக்கடி அப்ப கோயிலுக்குலா போவீங்க
எ அடிக்கடிலா போறது இல்லைங்க எப்பாச்சு ஒன் ஒரு டைம்தாங்க
ஓகே ஓகேங்க நா எப்பயாவது ஃபெஸ்டிவலு அந்த மாரி முக் முக்கியமான டேஸ்லலா அந்த மாதிரிலா போவேங்க
ம் செரிங்க நீங்க ஊருக்குள்ள எங்கயு போலையா
ஊருக்கு போனுங்க இப்போ சம்மர் டைமா இருக்குங்க லீவ் இல்லைங்க நம்ப சாட்ட டே சண்டே அந்த மாதிரி நம்போ போனாதாங்க உண்டு
உம் செரிங்க
ஏங்க நீங்க எங்கயு ஷாப்பிங் தாங்க ஷாப்பிங் போணுங்க இப்போதிக்கு இப்போதா மோஸ்ட்லி ஆன்லைன்லயே எல்லா ஷாப்பிங் பண்ணிக்கிறோலிங்க
ம் பெண்கள்னாலே ஷாப்பிங் கையுமா தான்ட்ருப்பீங்க
அப்பிடியெல்லா ஒண்ணோ இல்லைங்க இப்பதா வீட்ல இருந்தே எல்லாமே பண்ற மாறி ஆப்ஷன் வந்தனால எல்லாமே பண் ணிக்கிறோ
உம் செர்அதுயுங் அதுவு கரெக்ட்டு தாங்க இப்பதா ஃப்ளிப்காட் அமேசான் எல்லா வந்துருச்சுல்லங்க
ஆமாங்க நெறிய ஆப் ரொம்போ வந்துடுச்சுங்க பட் அது குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க நம்ம நேர்ல போய் பாக்குற அளவுக்கு இருக்காது
ம் அதுவு கரெக்ட்டு தாங்க
நீங்களே வந்து ஷாப்பிங் வந்து நேர்ல போவீங்கலா இல்ல மொபைல்லயே ஆர்டர் போட்ருவீங்ளா
நா எல்லா மொபைல்லதாங்க ஆர்டர் போட்டறது இப்பல்லா
ஏங்க நேர்ல போறதுல்லைங்களா
இல்ல இல்லைங்க இப்பெல்லா போறது இல்லைங்க மொதல்ல போய்ட்டு இருந்தே இப்பல்லா சும்மா ஆன்லைன்லே ஆர்டர் போட்றதுங்க எல்லா
உங்களுக்குக்ல்லா பொருள்லா குவாலிட்டியா இருக்குங்களா வரதுல்லா
இல்லங்க நா ரிவ்யூ பாத்துதா நா ஆர்டர் போடுவ அதுங்காட்டி எனக்கு பிரச்சன இல்லங்க
நீங்க எந்த ஆப்லங்க போடுவீங்க
நா ஃப்ளிப்காட்ல போட்ருக்கங்க இப்ப
ஓகே ஓகேங்க ஃப்ளிப்கார்ட் பரவால்லைங்ளா
ம் பரவால்லங்க
டெய்லி சேல் அந்த மாரி எதாச்சு ஆஃபர் போடுறாங்களாங்க
டெய்லி இருக்காதுங்க அது மந்த்லி எப்பாச்சு ஆஃபர் வரு நீங்க என்ன எது மாரி யூஸ் பண்றீங்க
அதா மூணு ஆப் இருக்குல அதுல எதுலங்க பெஸ்ட் மீசோ ஃபில்ப்கார்ட் அமேசான் முதல மூ மூணுல எது எது எதுங்க பெஸ்ட் க்யாருக்கு
இது நீங்க மீசோ எடுத்துட்டீங்கனா அதுவு நல்லாதாருக்கு
ஓகேங்க பட் அமௌண்ட் வைஸ் பாக்கு போது அது ஓகேங்களாங்க
அமௌண்ட் வைஸ் பாக்கறப்ப ஓகேங்க ஆனா ட்ரஸ்ட்டடா கொஞ்சோ பாத்தீங்கனா ஃபில்ப்கார்ட் சூஸ் பண்ணிக்லா
ஓகே ஓகே நீங்க நெறய ப்ராடக்ட்லா நீங்க ஆர்டர் போட்ருக்கீங்ளா
ம் ஆமாங்க நெறய போட்ருக்க இப்போ கூட சன்ஸ்கிரீம் கூட போட்ருக்க
ஓ நீங்க மாரி நீங்க சன்ஸ்கிரீம் எந்த மாரி கிரீம் யூஸ் பண்றீங்க
அது ரெஜினால்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கங்க
ஓகே ஓகேங்க ஸ்கின்னுக்கு எது எந்த எஃபக்ட்டு வரலல்லங்க
இல்ல இல்லங்கா வரல உங்களுக்கு நீங்க எதாச்சும் யூஸ் பண்ணுறீங்ளா க்ரீம் இத
இன்னு யூஸ் பண்ணதே இல்லங்க அதா சரி நல்லதா பா பாத்துட்டே இருக்க எதாவது பெஸ்டா இருந்தா யூஸ் பண்ணிக்கலான் பா க்குறங்க
ம் சரி ஓகேங்க ஆயில் ஸ்கின் இல்லாட்டி ட்ரை ஸ்கின் அது மாரி பாத்துதா வாங்கணு
ஓகே ஓகேங்க நீங்க என்ன ஸ்கின்னுங்க உங்களுக்கு நீங்க என்ன
எனக்கு ஆயில் ஸ்கின்ங் கட்டியாதுங்க அது பாத்து வாங்குங்க
ஓகே ஓகே அது வந்து காமனா போட்டுக்கலாமாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே
அ காமனா போட்டுக்கலாங்க ஒவ்வொருத்தவங்களோ ஸ்கின் டைப்ன் ஒன்னு இருக்குங்க அதெல்லா பாத்துதா வாங்கணு
ஓகே ஓகே ஓகேங்க
ம்
ஆனா மோஸ்லி கிரீம் வந்து இப்ப நம்ம இப்பயே நம்ம போட்டோம்னா ஒரு ஃபார்ட்டி ஏஜ்க்கு மேல ரொம்ப ரிங் ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து சுருக்க வந்துருன் சொல்லுவாங்களே
இல்லங்க சன்ஸ்கிரீன் போட்டா சுருக்க வராதுன்தா சொல்லி கேள்விப்பட்ருக்க
ஓகே ஓகேங்க சரிங்க நெறய பேர் சொல்றது தானங்க ஒவ்வருத்தவங்களு ஒவ்வொரு மாரி பட் கேர்ள்ஸுக்குலா ரொம்ப இம்பார்டன்ல்லங்க பேஸ்ஸு
ம் நீங்க எதுவா இருந்தாலு கன்சல்ட் பண்ணி போட்டுக்கங்க
ஓகே ஓகேங்க நீங்க நீங்க எப்பயுமே சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுவீங்ளா சம்மர் டைம் சம்மர் டைம்
இல்ல இல்ல நா வந்து ரெகுலரா யூஸ் பண்றதுங்க
ஓகே ஓகேங்க வே வேற என்னங்க ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணுறிங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இந்த மாரி ஃபேஸ்க்கு ரிலேட்டடா
ஃபேஸ் ரிலேட்டடா வேற எது இல்லைங்க இது மட்டுதாங்க மத்ததெல்லா நேச்சுரல் ஐட்டம் தாங்க
ஓ அப்ப வீட்லயே வந்து ஹோம்மேடா ரெடி பண்ணி இது பண்றீங்களா
ஆ ஆமாங்க
ஓ அப்ப பியூட்டி டிப்ஸ்லா நெறைய தெரியும் போல உங்களுக்கு
பியூட்டி டிப்ஸ்லா அப்டி ஒன்னு தெரியாதுங்க பிம்பிள்ஸ் வராம இருக்கு கற்றா டெய்லியு போடுவங்க அவ்ளோ தாங்க
ஓகே கற்றாழை எப்டிங்க யூஸ் பண்ணுவீங்க நீங்க
கற்றாழை என்னங்க அது கற்றாழைய கட் பண்ணி நல்லா ஃபை டைம் நல்லா கழுவிட்டு அப்டியே ஃபேஸ்ல அப்ளே பண்ணிட்டு ஒரு டென் மினிட் வெச்சி அப்டியே வாஷ் பண்ணுறது தாங்க
ஓகே ஓகேங்க அது போட்டு ஒரு எஃபெக்ட் இந்த கோல்டு சளி இந்த மாரிலா புடிக்காதா அந்த சைடு எஃபெக்ட்லா எதுவு வராது இல்லைங்க நேச்சுரலா ட்ரை பண்ணா
இல்ல இல்ல அது மாரிலா எதுவுமே வராதுங்க
ஓகே ஓகேங்க செரி நானு ட்ரை பண்ணி பாக்ற நீங்க சொல்லும் போதே பண்ற பண்ணனும்னு தோணுதுங்க
ம் அ
ட்ரை பண்ணி பாக்கலா எப்டி இருக்குன்னு
சேரிங்க
சாப்டிங்ளா நீங்க
நா இன்னு இல்லைங்க
ஓ ஆ நா இனிமேல் தாங்க சாப்புட்ணு
ம் சேரி ஓகேங்க இங்க வேற மழை வேறு பிடிச்சிருச்சுங்க நல்ல மழை பெஞ்சிட்டிருக்கு
ஓகே ஓகேங்க அப்ப பாத்திருங்க மழை டைம்லல்லா இப்ப நெறைய வந்து வைரஸ் எல்லா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க ஹெல்த் ரொம்ப முக்கியோ இல்லைங்க
ஆமாங்க இப்ப கூட ஏதோ எலினால ஏதோ வைரஸ் பரவிட்டு இருக்குங்கறாங்க என்ன
ஆமாமாங்க ஆமாங்க நெறையா சொல்றாங்கங்க என்னென்னமோ புதுசு புதுசா
ம் டென் இயர்ஸ் இதுல வேற ஒரு மூணு வயசு கொழந்த ஒரு மு பத்தாவது படிக்கிற பைய கூட எதோ கரண்டு கம்பத்த லைட்ட தொட்டு கை வெச்சு அது ஸ்பாட் ஆயிட்டானு
ஆமாங்க இப்பருக்குற சுட்சுவேஷன்லா ரொம்ப செஃப்பா இருக்கணு போலங்க கொழந்தைங்கல ரொம்ப பாத்துக்கணு போல
ம் ஆமாங்க
செரிங்க ஓகேங்க நமக்கான டைம் முடிஞ்சிருசுங்க நம்ம வேற ஒரு கால்ல நம்ம தொடர்பு கொள்ளலா
ஆ ஓகேங்க நன்றிங்க
ஓகேங்க தேங்க்யூங்க